ஹலோ ஹலோ
ஹலோ
ஆ வணக்கம் தோழி வணக்கம் எப்டி இருக்கீங்க ஹலோ
ஹலோ கி
ஆ கேக்குது தோழி இப்பதா கேக்குது
ஆ சொல்லுங்க சொல்லுங்க தோழி எப்டி இருக்கிங்க நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
நா நல்லா இருக்கே தோழி தோழி நீங்க பேசும் போது எனக்கு விட்டு விட்டு கேக்குது தோழி
ஆமா என்னோட வாய்ச் உங்களுக்கு உங்க வாய்ச் எனக்கு ரொம்ப நேரமா கேக்கவே இல்ல
ஓ என்னன்னு தெரில ஆனா எனக்கு டவர் ஃபுல்லா இருக்கே உங்களுக்கு
ஆ எனக்கு இப்ப நல்லா கேக்குதுங்களே
ஓ சரிங்க தோழி ஆ சாப்ட்டாச்சா
சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
சாப்ட்டாச்சு தோழி
சாப்ட்டே தோழி நீங்க சா னிங்களா
என்ன சாப்பாடு சாப்ட்டீங்க
இன்னிக்கு எங்க வீட்ல சாம்பார் சாதொ
ஓ எங்க வீட்லயு சேம் எங்க வீட்லயு சாம்பார் சாத தா சாம்பாரு அப்ள
நீங்க வெஜ் சாப்டுவிங்களா நான்வெஜ் சாப்டுவிங்களா
நாங்க ரெண்டுமே சாப்டுவோமே
ஓகே ஓகே ஓகே
நீங்க
நானு ரெண்டுமே சாப்டுவே தோழி
ம் உங்களுக்கு எது ந நல்லா சமைக்க தெரியு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா
ரெண்டுமே ஒரு ரெண்டுமே ஓரளவு சமைப்பே ஓரளவு சாப்புட்ற அளவுக்கு இருக்கு நல்லா இருக்கு
ம் ம் ம் ம்
நீங்க
நா வந்து நான்வெஜ் தா தோழி அதுதா அசைவ சாப் பாடுதா கொஞ்சோ நல்லா சமைப்பே அ வெஜ்ஜு வந்து சாப்பல்லா
அ பொம்பள நீங்க ஒங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா
ஆ ஆயிச்சுங் தோழி
சேரி சேரி இல்ல திருமணமானதுக்கப்றோ நம்மதா சமய ஆ ஆமா அதனால தா கேட்டே ஏ நமக் திருமண ஆனதுக்கு அப்றோ தானே அதுக்கு முன்னாடினா ஏதோ சமச்சாங்க சாப் ட்டோ அப்டிங்கிற மாரி போயிடுவோ
அப்ப வந்து நம்ம வந்து சாப்பாடு ஆர்டுரு குடுக்குறவைங்க இப்ப வந்து ஆர்டுரு எடுக்குறவைங்க வேற ஒண்ணு இல்ல
கண்டிப்பாக ஆமா இப்ப ச சர்வர் பொசிஷனுக் க அது அது வந்துட்டோ என்ன பொருள் என்ன சாப்பறீங்க இந்த மெ இந்த லிஸ்ட்டு குடுங்க இந்த இது குடுங்க அந்த மாரி ஆயிடுச்சு
ஆ அந்த மாரி ஆயிடுச்சுங்க இப்ப அதுவு இல்லாம மின்னைலா வந்து நம்ம சொல்லுவோ எனக்கு இந்த சாப்பாடு புடிக்காது அந்த சாப்பாடு புடிக்காது எனக் கு அதுதா வேணு அத சமச்சு குடு அப்டின்னு சொல்லி கேப்போ இப்ப வந்து எப்டின்னா அவிங்கள்ட்ட நம்ம கேக்குறதா இருக்கு ஏ இத சமைக்கட்டுமா நீ சாப்புடுவியா உனக்கு புடிக்குமா ஒவ்வொன்னா பாத்து பாத்து செய்றதா இருக்கு அவிங்க சாப்டுவாங்ளா
சாப்ட மாட்டாங்
அந்த மாரி ஆயிருச்சு
என்னா பண்றது
ம் எப்ப பாத் தாலு நம்ம அடுப்புக்குள்ளயே நின்டுக்கிட்டு சொப்பா முடில்லங்க சொல்ல போனா எப்டி பத்து எனக்கு எங்க வீட்ல இருக்கிறவுங் நா கல்யாண பண்ட்டு வந்தன்னா இல்லயோ இந்த சமையல் கட்ட கல்யாணம் பண்ட்டு வந்துட்ட நனைக்கிற எப்ப பாத்தாலு அடுப்புக்குள்ளயே இருக்கறோ
கண்டிப்பா இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மகளிரோட மனக்குமுறல்
ஆமாங் ரொம்ப கவலைக் உள்ளாயிட்டங்க நானு
என்னா நா என்னைக்காது நனைப்ப என்னைக்காது கிச்சன்லருந்து சமையலறையிலந்து என்னைக்கா ஒரு நாள் விடுதலை கிடைக்காதா அப்டின் நானு ஏக்கப்படுவ
ஓ எனைக்குன்னா இந்த த ஒ என்னைக்காவது ஒரு நாள் வீட்ல கடைல வாங்கிட்டு வருவாங்ள இன்னிக் நீ நைட்டு சமைக்க வேணா நா கடையில வாங்கிட்டு வர அப்டின்ட்டா போதுங்க எனக்கு அப்பாட வேல மிச்சோண்டா அப்டின்னு அந்த சைடே எட்டி பாக்குறது இல்ல வர்ற வரைக்கு அவ்ளோ சந்தோசோ சமைக்கிறது வேல மிச்சோல்ல அந்த ஒரு நேரோ சம அந்த ஒரு நேரோ ரெஸ்ட்டு கெடைக்றதே நமக் பெரிய தலப்பாடுங்க
கண்டிப்பாக
ம்
இந்த ஒரு சொல்லுவா ஒரு நாள் எனக்கு ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல ஒரு நாள் எனக்கு ரெஸ்ட்டு கிடைக்குமா ஒரு நாள் எனக்கு வந்து விடுமுறை கிடைக்குமா
அந்த முக்
ஆ அதேதா அதேதா ம் ஆமா எனக்கு ஒரு நாளு கிடைக் க்காதா அது ஒனக்கு மட்டு இல்லம் மா மொத்த தமிழ்நாட்ல இருக்க பெண்களுக்கு கல்யாண ஆன பெண்கள் அனைவருக்குமே குடுக்கணு மாசத்துல இந்த மூண் நாள் கண்டிப்பா லீவு எடுத்துக்கோங்க
ஆமா எங்க அன்னைக்குமே எங்க நமக்கு ரெஸ்ட்டு அன்னைக்கு நீ ஒக்காந்து நீ தாண்டி செய்யணு அப்டிங்கிறாங்க அது அம்மா வீட்ல இருந்த வரைக்கு அது அது அந்த மாரி டேட்லைலா நமக்கு கொஞ்ச ரெஸ்ட்டு தா இப்ப இங்க வந்து அதுக்கப்பற நம்ம தானே செஞ்சாகணு நம்ம செய்லைனா அது இப்ப எடு எந்த பொருள் எங்க வெச்சமோ அது அப்டியே இருக்கு திருப்பி நம்ம வந்து எடுத்து வெக்கிற வரைக்கு அது அந்த பொருள் அங்கேதா இருக்கிறது
ஆமா
ம் நம்ம பொழப்புங்க வேற ஒன்னு சொல்ல முடியாது யாரையு சொல்லி ம் குத்த இல்லங்கிற மாரி
வெளிநாட்லலா பாருங்களே சமைக்கவே மாட்டேங்க கிச்சன்லா அப்டியே பளப்பளன் இருக்க காரணமே அவங்கெ சமைக்கவே மாட்டாங்கெ போ அ உணவகத்துல இது பண்ணிட்டாங்கனா அவ் புக் பண்ணிட்டாங்கனா போது போனாங்கனா குடும்பத்தோட சாப்ட்டாங்களா வந்துருவாங்க நீ சம்பாரிக்கிறியா நா சம்பாரிக்கிறே அப்டிங்கிற மாரி ஆய்டு
ஏங்க அது வெளிநாட்லங்க வெளிநாட்ல அதனாலதா வந்து அங்க மக்கள் தொகை கம்மி பாத்துக்குங்க இப்டி கடைல வாங்கி வாங்கி சாப்ட்டு சாப்ட்டு சீக்கிர மண்டைய போட்டுருவாங்கெ
ஆமா இதுல அது வேற ஒரு விஷ்ய கவ் சொல்ல வேண்டிய விஷ்ய கண்டிப்பா இருக்கு
மக்கள் தொகை அங்க கம்மி நம்ம வந்து ஹெல்த்தியா செய்யணு நல்லதா செய்யணு வளத்தி வெச்சிருக்கோ நம்ம
கண்டிப்பாக
அதுவு இன்னொன்னு என்னன்னா மாமியார் பெத்து இத்தன வர்சமா வளத்தன வா வா பெத்து இத்தன வர்ஷ வெச்சிருப்பாங்கல்ல அவுங்களால செய்யாத் ஆ செய்ய முடியாததெல்லா கல்யாண ஆனி எ பையன நீ நல்லா பாத்துக்கோ மா எ அப்ப இத்தன் நாளா நீ என்ன பண்ண நா பெத்த பையனயு நாந்தா வளக்கணு நீ பெத்த பையனயு நாந்தா வளக்கணு இல்ல என்னைய பாத்தா ஆயமா மாரி இருக்கா
நம்ம வீட்ல எல்லாரு அப்டித்தா அனுப்பி வெச்சுட்டாங்க இந்தாங்க நீங்களே எல்லாத்தையு வளக்கறதுக்காகவே ஊர்போய் உருவாக்கணு அங்க வந்ட்டு
ம் அது ஏங்கங்க ஆன்ட்டிங்கிறாங்கங்க இப்பவே
ஒரு கல்யாண ஆயிருச்சு ஒரு கொழந்த பொறந்துட் தது அன் அன் அ அத்தன் சொன்ன கூட பெருசா மனசுல உள்ள பாதிக் க்காதுங்க அது வந்து தமிழ் பேரு எ மனசுலவு இருக்காது அது ஒன்னு பிரச்சனையு கெடையாது இது வந்து ஒரு ஆண்டிங்கிற பேரு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு
அதுவு அந்த கேட்டா நா இங்லீஷ்ல மீடியம் படிக்கிறே நா இங்லீஷ்ல தா பேசுவே அப்டிட்டு ஒரு சில கொழந்தைங்க சீன் போட்டுட்டு அ எப்டினா நம்ம தனியா இருக்கும்போது சொல்லிட்டா கூட பரவால்லங்க ஒரு ஏதோ ஒரு பங்க்ஷனுக்கு போயிருப்போ நாலு பக்கோ எல்லாரு இருப்பாங்க அந்த டைம்ல ஆண்டின்னு கூப் உடும்பு பாருங்க
உங்களுக்கு இன்னொரு விஷயோ சொல்லவா கொடுமையா இருக்கு நான் பெத்தது ஒன்னு இருக்கு பெருசு அது மத்தவங்கள பாத்தா அவுங்க அம்மாவ வந்து அம்மான்னு கூப்பிடு அதோட தோழிகளோ ட அம்மாவ வந்து அம்மான்க்கு சொல்லுகமா அப்டின்னு கூப்பிடு இதே அதுங்க வந்து எப்டி கூப்பிடுனா ஆண்டி அப்டிங்குவாங்க அப்டியே நான் வந்து எ பொண்ண அப்டி ஒரு மொற மொறப்பே பாருங்க அப்டிதா இருக்கு எப்டி இக்கு எ மனநெலம இ படத்துல மைண்ட வாய்ஸ் வருல அப்போ அவ பேச பேச இவன போட்டு அடிக்கணுங்கிற மாரி அதே மா மைண்ட் வாய்ஸ் வரு அதே மாரி இருக்கு எனக்கு
ஐயோ
அது அது அது பாக்குறக்கு கெழவி மாதிரி இருக்கு நம்ளோட கொஞ்சோ ஏஜ்டு ஆன மாரி இருக்கு
ஆ ஆ
அதனா ஒன்னு
என்ன பண்றது நம்ம ஒன்னு சொல்ல முடியாது எப்டி சொல்லனுனா நம்ம வீட்ல இருக்குறவங்க சரி இல்லைங்க அவ்ளோதாங்க
ஆமா
ம் ஆனா நம்ம நம்ம காலத்துல எல்லா நம்ம சின்ன பிள்ளையாரு அதுதா பாருங்க நம்ம சின்ன பிள்ளயா இருக்கும் பொழ்து நம்ம வீட்ல இருக்கறங்கிட்ட எல்லா பேசுறதுக்கு நம்ம பயப்படுவோ இல்லையா ரொம்ப பயப்படுவோ ஏதாது சொல்லணுமா ஏதாது பேசணுமா அப்படிங்குறதுக்கு ஐயோ அடிப்பாங்களா திட்டுவாங்களான்னனு பயந்து பயந்து பேசுவோ ஆனா இப் ப இக்கிற காலகட்டத்துல அவிங்கதா நமக்கு சொல்லி தராங்க
ஆமா
சொயாஸ்
உங்க அம்மாவோ எங்க அம்மாவோ பாக்கவே மாட்டாங்க பாரபச் சமே இல்லாம ஃப்ரெண்ட்ஸு அதாது ஃப்ரெண்டோட அம்மா முன்னாடி அடிச்சு புடுவாய்ங்க அதெல்லா யோசிக்க மாட்டாய்ங்க இவிங்க நம்ம முன்னாடி ஏதோ ஒரு வார்த்தைய ஸ் சொல்லிட்டாவே என்னமோ அவனுக்கு கௌரவமே
இடியே விழுந்த மாரி ஆ
நே இத பாருங்க அப்றோ இப்பில்லா பேசக்கூடாது இப்பில்லா பேசக்கூடாது அப்டின்னு சொ சொல்ட்டு நம்ளுக்கே ஒரு அ ரிஸ்ட்ரிக்ஷன் தட போடுறது அது
ம் அட ஏங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்லா சொல்லுவாங்களே பேரண்ட்ஸ் மீ பெற்றோர் ஆசிரியர் தெனத்தன்னிக்கு நாள் நாளைக்கு ஸ்கூல் வரே அப்டின்னா போது நீங்க இந்த ட்ரஸ் தா போட்ணு இதா அழகா இருப்பீங்க இதுல நல்லாவே இருக்க மாட்டீங்க இ இல்ல எனக்கு புரியல
புடவையெல்லா கட்டிட்டு வந்துராதீங்க
ஆ அத சொல்லுங்க
சொல்லவே வேணாங்க அது அது மே அப்பால்லா வரக்கூடாது அப்பா வந்தா கம்ப்ளைண்ட் பண்ணுவாரா ஆனா நீங்கதா வரணு அமைதியா வந்துட்டு அமைதியா போயிரணு ஏதாது சொன்னா அவங்க அப்டிதா சொல்லுவாங்க அவங்க அப்டிதா
ம் ம் ம்
சொல்லுவாங்க அத காதுல வாங்கிக்க கூடாது எல்லா எது சொன்னாலு ஆ சரிங்கன்னு சொல்லிட்டு கையெழுத்து மட்டு போட்டுட்டு போயிர்ணு அப்டின்னு சொல்றாங்க
ம் என்னோட பையனுக்கு வந்து எப்டின்னா நா ஸ்கூல்க்கு போயிட்டன்னா அவங்களுக்கு அவ்ளோ ஒரு குசி அவ கூட பக்கத்துல இருக்க ஃபிரண்ட் டு இவிங்க எல்லாத்திட்டயு கூப்ட்டு கூப்ட்டு சொல்லுவா இப்ப என்னோட பையன் வந்து யு கே ஜி தா படிக்கிறா அஞ்சி வயசுதா ஆகுது அந்த பைய அவ அவே எடுத்து குடுப்பா எனக்கு டிரெஸ்ஸு இந்த டிரரெஸ் போடுங்க அப்டின்னு அவனுக்கு எட்ர தூரத்துலதா வச்சிருப்பே என்னோட ட்ரெஸ்செல்லா எடுத்து குடுப்பா அப்பறோ என்ன பண்ணுவானா ஸ்கூல்க்கு போகும் போது நா அவே கிளாஸ்ல போய் எட்டி பாத்துட்டுன்னா போது அவனுக்கு இவ்ளோ சந்தோஷோ கூட பக்கத்துலக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயெல்லா கூப்ட்டு சொல்லுவா இது எங்க அம்மா எங்க அம்மா அதுல என்னடா உனக்கு அப்டி இருக்கு அப்டிங்கிற மாரி இருக்கு அவனுக்கு அவ்ளோ சந்தோஷங்க அந்த அவனுங்களோட பேஸ் மொகத்த பாத்தாவே தெரியுல்ல அவ் ளோ சிரிப்பு ஒரு மாரி பண்ணுவாங்களே
கண்டிப்பா ஒரு பூரிப்பு
ம் ஆயே மிஸ்கூடல்லா ரொம்ப குளோஸ்ங்க அவே சரிங்க தோழி உங்கள்ட பேசுனதுக்கு மிக்க மகிழ்ச்சி அடுத்த இணைப்புல கண்டிப்பா பேசுவங்
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா பேசுறோ மிக்க நன்றி தேங்க்யூ
ஆ